ஹலோ
வணக்கம் ஆ கேக்குது கேக்குதா நா பேச்றது ஹலோ நா பேச்றது கேக்குதா
பேச்றது எனக்கு க்ளியரா அப்டியா
ஓகே ஓகே ஆ
இப்ப கேக்குதா ஆ ஓகே திருவிழா வந்து பேசுவோமா பத்து நிம்ஷந்தா
சேரி சேரி
ஆ ஓகே ஆ இந்த கோவில் திருவிழா வந்து இப்போ ஆம் கூவகம் அந்த ஒரு கோவில் திருவிழா பாத்ருக் கேள்விப்பட்டிருக்கியா அ சோசியல் மீடியால நம்ம ஓபன் பண்ணா ஃபுல்லா அது வந்து வந்துட்டே இருக்கு நா இன்னைக்கு கூட பாத்த நெறைய வந்து ஆ சோ அதுல வந்து வேற இந்த ஏதோ ஃபங்ஷன்லா பண்றாங்க போல சோ அந்த மாரி நறைய சோசியல் மீடியால வருது அது மாரி ஊர்லல்லா வந்து திருவிழா வந்து நெறைய ஆ இருக்கு ஆ அதுல பொயிருக்கே போயின்ன அனுபவோ இருக்கு நம்ம சென்னைலல்லா வந்து நமக்கு வந்து ஆ சிட்டியா இருந்தாலு சின்ன சின்ன கோவில் கூட நல்ல ல வந்து சர்ச்சு ஆ இத இந்த மாரி நறைய திருவிழா வந்து ம் இருக்கு இதுல வந்து நம்ம எப்டி பண்றது எப்டி சொல்றது ஆம் நம்ம ஃபேம்லில்லா சேந்து அது வந்து என்ஜாய் பண்றப்ப அது நல்லா இருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா சரியா சொன்னீங்க நம்ம வந்துட் டு அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு அந்த திருவிழா அப்டின்னும்போது அது வந்து ரொம்ப சிறப்பா நடக்கு அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு கூட வந்துட்டு அந்த திருவிழாவ வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க அது என்னன்னா வந்துட் டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஃபேம்லி எல்லா வந்துட்டு ஒண்ணா மீட் பண் ம் அந்த ஒரு டேவா இருக்கு அன்னைக்கு வந்துட்டு அந்த ஊரு அந்த ஊருக்கே வந்துட்டு உள்ளூர் விடுமுறை மாரி வந்து குடுப்பாங்க அ அதனால வந்துட்டு அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையு நம்ளால வந்து பாக்க முடியு அந்த பழைய நினைவுகள் எல்லா வரு ஆ நம்ம வந்துட்டு சின்ன பசங்ளா இருக்கும்போதுல இருந்து நம்ம வந்து பாத்ருப்போ அந்த நண்பர்கள அப்ப வந்து நம்ம அந்த அ கூட்டத்துல வந்து அவங்கள பாக்கும் போது நம்ம திரும்பவு பேசும்போது பழைய நினைவுகள் எல்லா ஞாபகோ வரு அதெல்லா நல்லா இருக்கு அதே போல வந்துட்டு பாத்தோன்னா நம்ம அந்த ரோடு ஃபுல்லா பாத்தோன்னா நெறைய கடைகள் வந்துட்டு இருக்கு நெறைய வித விதமா நெறைய பொருட்கள்லா வந்து வச்சிருப்பாங்க நெறைய சில சமயத்துல வந்து அது சீப்பா கூட இருக்கு அந்த டைம்ல தா நம்ம வந்துட்டு நெறைய வாங்கிட்டு வர முடியு நீங்க சொல்லுங்க
ஆமா அந்த திருவிழா வந்து அந்த கட் டன் சொன்னோ எங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதுல சைடு்ல எல்லா ஃபுல்லா வந்து அ கடைக்காகவே வந்து நம்ம அங்க போலா ஆனா வந்து ரொம்ப கூட்டோ ஓ ரொம்ப வந்து அதெல்லா பாக்குறதுக்கு வந்து நம்மோ நாங்க போவோ சின்ன வயசுல வந்து இந்த பொம்மல்லா அப்போ வந்து ஆ இருக்குல்ல அது துலா வாங்கி குடு இப்ப வந்து போனாலுமே நெறைய வந்து அங்க வாங்கலா வளையலு இந்த சின்ன சின்ன கம்மலு இதெல்லா வந்து கேர்ள்ஸுக்கு நெறைய வந்து வந்து இருக்கு ஆ அது மாரி இந்த திருவிழாலா வந்து கொஞ்சோ பெரிய திருவிழா அப்படிங்கிற பட்சத்துல இந்த ராட்டினம் மேல சுத்துறது ஆ அப்புறோ வந்து இந்த வாட்டர் இந்த ஆக் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ நெறைய திருவிழால எல்லாமே அது நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்லே மட்டுந்தா பாத்திருப்போ ஆனா திருவிழா டைம்ல வந்து அது அங்கயுமே கொண்டு வந் வைக்கிறாங்க பீச் சைட்லே ஒரு கோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்கு அ வந்து பாத்தாங்கன்னா பீச் சு சைடோட சேர்ந்திருக்கனால சூப்பரா இருக்கு ரக்கு எல்லா வந்து விப்பாங்க சோ அதெல்லா வாங்கி தின்னுட்டு திருவிழாவு பாத்துட்டு என்ஜாய் பண்ட்டு ஆனா ரொம்ப வந்து கூட்டமா இருக்கு அது அ தெல்லா நம்ம வந்து அ ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு ஒரு எடத்துல வறுத்துரு அது போ சின்ன வயசுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு போறதுக்கு கொஞ்சோ வளரும் போது இப்ப எல்லா எனக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டா தா இருக்ணு நம்ம போறோ அ ரொம்ப கூட்டமா இருக்கு நம்ம நார்மலா ஒரு ஒரு டே போய் நம்ம சாமிய கும்டுட்டு வரணு பீஸ் ஃபுல் பா அப்டி இப்பலா சின்ன வயசுலனா சின்ன வயசுல நீங்க சொல்ற மாரி சின்ன வயசல வந்து அந்த ஃப்ரெண்டஸோட சேந்து அந்த ஃபேமிலியோட சேந்து அந்த வயசுல அது என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கு
கழ்ழ்
வந்து நெறைய குடுக்குறாங்க ம் வேற என்ன தெரியு உங்களுக்கு
ஆமா அதாவது நீங்க ராட்னோ அதெல்லா சொல்லும் போது ஞாபகோ வருது அந்த போட்டு அப்பெல்லா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஒரே ஒரு ராட்னந்தா இருக்கு அதுக்கப்றோ அந்த சுத்தி சுத்தி விடுவாங்கள்ள அந்த ஒரு இது இருக்கு அ என்ன சொல்வாங்க அது ரங்கராட்னமா ஏதோ ஒன்னு அது அதுவு இருக் கு அதெல்லா நமக்கு வந்துட்டு நா வந்து அதுல ஏறவே மாட்டே ஏனா வந்து தலை சுத்து அப்டின்றதுக்காக ஆனா இந்த வந்துட்டு இந்த பெரிய ராட்சச ராட்னம் மாரி இருக்கும் பெருசா இருக்கு கூட மாரி இருக்கு அதுல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேரு உக்காரலா அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்கு அதுல கூட வந்து ஏற பயமா இருக்கு ஒரு வாட்டி ஏறிட்டோம் ஆனா வந்துட்டு அது எப்படா எறக்குவோ எறக்குவாங்க அப்டின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் இருந்தது அதுக்கப்றோ அந்த போட் எல்லா வந்ட்டு பயங்கர ஜாலியா இருக்கு இன்னு நெறைய வந்துட்டு ம் நெறய கேம்ஸ் எல்லா வந்துட்டு எடுத்துட்டு வந்து அதுக்காகவே ஒரு பெரிய அந்த மைதானம் மாரி பாத்து அதுல வந்துட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க எல்லாத்தையு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அது ஒரு ஓரமா வந்துட்டு இருக்கு அதே போல வந்து டு அந்த அந்த நாள் புல்லாவே வந்துட் ட்டு என்னன்னா காலையில இருந்து நைட்டு வரையுமே வந்துட்டு எதனா ஒரு உணவு குடுத்துட்டே இருப்பாங்க பிரசாதோ வந்துட்டு குடுத்துடே இருப்பாங்க அந்த வீதி வீதி தில வந்துட்டு எல்லா ஒரு வேண்டுதல் மாரி வந்து குடுப்பாங்க அ ஒருத்தவங்க வந்து ஜூஸ் குடுப்பாங்க ஒருத்தவங்க தயிர் சாதோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த லெமன் ரைஸ் அந்த மாதிர் ரி வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வெரைட்டி வந்து குடுப்பாங்க நாங்க வந்து காலையிலயே கெளம்பிடுவோ கெளம்பிட்டோன்னா வந்துட்டு காலையில இருந்து நைட் வரையு அதே சாப்பாடு தா அங்கேயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவோ அதே போல மத்தியான டைம்ல வந்து அந்த அளவுக் கூட்டமா இருக்காது ஏ மார்னிங் வந்துட்டு பாத்தோம்னா அந்த தேர் இழுக்கறது அதெல்லா வந்துட்டு ரொம்ப எல்லா கூட்டமா இருக்கு பயங்கர கூட்டமா இருக்கு அந்த டைம் நாங்க போமாட்டோ அப்ப அந்த பிரெண்ட்ஸுங்களுடைய வீட்டுட்டுக்கு மேல வந்து மாடியில போய் நின்னுட்டு அங்க போய் பாக்குறது அங்க இருந்து அந்த தேர் எழுக்குறது பாக்குறது அந்த மாரி பாபப்போ மத்தபடி அந்த கூட்டத்துல கலந்து அந்த தேர் இழுக்கு போதெல்லா இருக்க மாட்டோ அந்த மாரிதா செலப்ரேட்
அம்மா அம்மா நீங்க ஆமா ஆமா அது வந்து இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கின்னா பர்ஸ்ட்ட் வந்து இந்த ரங்கரட்னோ அது வ அதே ஒ இன்னத்துல ஏறனதே கெடையாது இது வரைக்குமே சின்னதா சுத்துறது கூட ஏன்னா எனக்கு வந்து இந்த சில பேருக்கு இந்த ப்பியர் அது நெறய பயோ அந்மாரி அது மாரி எனக்கு இந்த சுத்துறதுல்லா பாத்தா வந்து பயோ ஆ அந்த அந்த சுத்துறது அது மாரி ஹைட் ரொம்ப பயோ அதனால நா இ பெறந்த அதுல இருந்து இ சின்னதா இருந்ததுலோட ஏறி உக்காந்ததே கெடையாது அது விளயானது கெடையாது எனக்கு அது பயோ இதுவரைக்கு பண்ணது கெடையாது எனக்கு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் அது தெரியல ஆ அந்த பயத்துனால ஏறினது கெடையாது பட் பாப்பே ஓகே நின்னு பாத்துட்டு பாத்துட்டு வந்தே அவ் அவ்ளோதா மாதிரி நீங்க சொன் கோவில்ல வந்து அவ்ளோ அது அது இங்க வந்து ஒரு பெரிய டப்பா டப்பா சின்ன வயசுலல்லா நாங்க என்ன பண்ணுவோனா ஜூஸ் எல்லா குடுப் ப்பாங்க லைக் அந்த அப்ல்லேல்லா சோ அது வந்து இந்த பெரிய வீட்லருக்க இந்த செவனப் பாட்டல இதெல்லா எடுத்துட்டு போனோனா அது நெறைய ஊ ஊத்தி குடுத்துடுவாங்க வீட்ல கூட ஃப்ரிட்ஜில்ல வச்சு நா
அன்னால கூடே டேஸ்டாருக்கு எடுத்துட்டு வந்துருவோ அப்புடி வந்து புடுச் மோரு அது மாரி அங்க குடுக்குற மோரு வந்து நெறய குடுப்பாங்க ஊத்தி ஊத்தி ஊத்தி குடுத்துட்டே இருப்பாங்க நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு அதுல வந்து நா வந்து பாத்தது என்னன்னா எ எங்க வெள்ளேஸ் சைட் லவந்து ரோஸ் மில்க் அப்டிங்கது வந்து தெரியாது நா இந்த தடோ குடுச்சது கெடையாது அப்றோ சிட்டி சைட்லா வந்து நெறய குடுப்பாங்க அ அது வந்து அது அ அது ஒரு வாட்டி ரீசண்டா போனப்ப கூட அவுங்க வந்து ஒரு தில்லி ஒரு ரோஸ் மில்க் அவ்ளோ கு டுத்தே இருந்தா அங்க வந்து சிட்டிலதா அந்த ரோஸ் மில்க்ங்குறத நா டேஸ்ட் பண்ணே அது என ரொம்ப புடிக்கு அங்க கோவில்ல குடுக்குற ரோஸ் மில்க் இப்ப வந்து இப்போ டிரிங்ஸ் வந்து அவுங்க வ மேக்ஸிமம் டிரிங்ஸ் வந்து வெயில் காலத்துல அவுங்க திருவிழா வந்துச் இன்னு அந்த மாரி ட்ரிங்க்ஸலா நறைய வந்து மோரு இதுன் இது இந்த ன் பானகம் அன்டைமுல்லா குடுத்துட்டே இருப்பாங்க இன் வந்து சாதம் கூட குடுப்பாங்க அ இந்த மாதிரி தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லா வந்து பார்சல் ப சில பேர் வந்து பார்சல் பண்ணியே வச்சிருப்பாங்க ஆளுக்கு ஒரு பார்சல் வாங்கி ஆ அந்த பிளேட்ல குடுக்குறதெல்லா சாப்ட்டு அங்கெங்யுமா தூக்கி போட்டு போய்ருவாங்க அத அந் எட்த்துரு அத வந்து திரும்ப கிளீன் ப ண்ணி அத இதுல வச்சோ இந்த மாரி பார்சல் பண்ணி வச்சது எனக்கு பாத்த பா்த்தப்ப ஓ கே இது நல்லா இருக்கே நம்ம வீட்ல கூட வாங்கி வச்சு சாப்ட்டுக்குலா வீட்ல கொண்டு போய் கூட சாப்ட்டுக்குலா அபடிங்கிற மாரி தோணுச்சு நீட்டா வந் து பண்ணி அதாவ்து பேக் பண்ணி பேப்பர்லதா பேப்பர் வச்சு பே பேக் பண்ணியே வச்சிருந்தாங்க ஃபுல்லா எல்லாருக்குமே எடுத்து எடுத்து குடுத்துட்டிர்ந்தாங்க அது வந்து கொஞ்சோ ஏ து ஏனா அந்த திரு வுழால அந்த நின்னு சாப்புட முடியுமா அப்டிங்கிறது வந்து தெரியாது உக்காந்து சாப்டுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணு அந்த எடத்துல இருந்து சாப்ட்டாங்கனா ஓ கே போஸ்ட் மேனேஜ்மெண்ட ஃபுல்லா வந்து குப்பாயாக்கிருவாங்க நம்மக்கள் ஆ ஒழுங்கா இப்ப அந்த குப்ப குப்ப தொட்டி ஒரு எடத்துல இருக்கு இவுங்க போடுறது ஒரு எடத்துல போடுவாங் இங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருவாங்க சோ அந்த மாரி பார்சல் பண்ணி குடுத்தாது ஃபுட்டு அதும் நீங்க சொல்றதுக் கரெக்ட்டு அந்த மாரி ஃபுட்டு வந்து நானு நெறைய திருவிழாஸ் சை இதுல வந்து பா அது மாரி இந்த அச்சுலா அ சில ஸ்வீட் கடைகள் வந்து நெறையா வந்து புதுசு புதுசா போடுவாங்க திருவிழா சைட்ல இதுலலா
ஆமா
அது மாரி பொங்கல் வச்சு சாப்டுவான்ட்டு நெறையா அந்த அ கொழுக்கட்ட அந்த மாரி ஐட்டம்ஸுல்லா வந்து நம்ம திருவிழா டைம்லா வந்து நமக்கு இப்போ நம் வீட்லலா நம்ம ரெகுலரா அந்த கொழுக்கட்டல்லா வைப்போமான்லா தெரியாது திருவிழா வந்துச்சு அப்டினா அந்த பொங்கல் வஸ் ட்டா கொழுக்கட்டை வச்சு வீட்லலா குடுப்பாங்க அந்த மாரி ஒரு து உங்ளுக்கு
அதே போல பாத்தீங்கனா வந்துட்டு அந்த திருவிழால எனக்கு ரொம்ப புடிச்சது என்னனா வந்துட்டு அந்த மருதாணி அ ச்சு வைப்பாங்க தெரியுமா அந்த அச்சு வை க்கிறதுக்காகவே நான் வந்துட்டு போவ ஏனா வந்துட்டு அது லை அந்த டெம்ப்ரவரியா வைப்பாங்க அந்த அச்சு எனக்கு ரொம்ப புடிக் கு அது அது ஒரு ஒரு டிசைன் வந்துட்டு அதுல ஒரு இரும்பு மாரி இருக்கு ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கு அது கூட வந்துட்டு அதே போல பாத்தீங்னா இந்த திருவிழா அப்டின்னுமோது வந்துட்டு நெறைய விபத்துகள்லா வந்துட்டு நடக் கு இப்போ ரீசன்ட்டா கூட அந்த ஆ சிவன் கோவில் திருவிழால வந்துட்டு அந்த தேர் வந்து அப்டியே கவுந்துடுச்சு ஆனா நல்ல வேல யாருக்கு வந்துட்டு உயிர் சேதோ எதுவு நடக்குல அப்டின் சொல்லி சொன்னாங் அவுளோதான் நெனைக்கிற எல்லாமே முடிஸ்டோன் நெனைக்ற
ஆ ஆ ஓகே ம் ஓகே கட் பண்ணிக்லா
நன்றி